வணக்கம் கேக்குதுங்ளா தெளிவா
ஆ கேக்குது தெளிவா கேக்குது
ஆ சேரி ஓகேங்க ஓகே தோழரே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலயோ இல்ல இப்பமோ வந்து சமீத்துல எங்கயாது போ பயண வந்து போயிருப்போ இல்லைங்களா ஒரு மலைப் பிரதேசமாகட்டு நீர்நிலைகள் அந்த மாதிரி ஆகட்டு அந்த மாரி நம்ம பயணம் போனதுல வந்து எந்த பயணம் வந்து உங்களுக்கு இன்னு மனசுல நிக்குது எந்தப் பயணம் வந்து நீங்க சமீபத்துல போனீங்க அத பத்தி நீங்க வந்துட்டு சொல்றதா இருந்தா சொல்லலா இல்லன்னா நா கூட மொதல்ல சொல்றே சேரிங்களா ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ம் சேரி சொல்லுங்க தோழரே
இந்த மாரி சமீபத்துல வந்து நா எங்களோட பள்ளி பருவத்துல வந்து நானு எங்களோட நம்பர் நண்பர்களு ஒன்னா சேர்ந்து போனோ
ம்
அந்த அந்த நிகழ்ச்சி எனக்கு இன்னு கண்லே இருக்கு அது வந்து நாங்க ரொம்ப அருமையா இருந்தது அது போவுபோது அது ரொம்ப எப்டி சொல்றதுன்னா மறக்க முடியாத நிகழ்ச்சியாவு இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாவு இருந்தது மனசுக்கு ஏன்னா புடிச்சவங்களோட வெளியே போறதுன்றது ரொம்ப ஒரு அது ஒரு தனிமையான இனிமையா இருக்கு சொல்ல போனோ சொன்னமாறி தா நாங்களு சும்மா ஒரு ஜாலியா அத கேட் எப்டி சொல்றதுன்னா ஆஹ் ஃப்ரீயா போய்ட்டு வந்தோ
ம்
அந்த மாறி கெட்டுகெதரா அதுதா பெருசா ஒண்ணு இல்ல சி கொஞ்சோ நேர வந்து பேசணோ வாழ்க்கைய பத்தி எப்டின்டு அவங்க எப்டி இருக்காங்கன்னு பேசனு அந்த மேறி தா வேற ஒண்ணு இல்ல நீங்க ஏதாவது நிகழ்ச்சி இருந்தா சொல்லலா
கண்டிப்பா தோழரே இப்ப நீங்க வந்து போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்க இல்லயா அந்த இடம் வந்து எப் பேற்பட்ட இடம்ன்னு தெரிஞ்சுக்கலாமா மலை பிரதேசமா இல்ல நீர்நிலைகள் பகுதிங்களா
அது ஒரு நீர்நிறை பகுதிதா
ம்
நீர்நிலை பகுதி அது வந்து எப்டி சொல்றதுன்னா அது நம்ம ஊர் ஊர் மாறி இருக்கு
ம்
அந்த ஊரு வந்து ரொம்ப பசுமையா இருக்கு கும் வயல்வெளிகல்லா இருக்கு அழகா இருக்கு அந்த மாறி ஒரு பகுதியாண்டு
ம் சேரிங்க தோழரே பரவாயில்லங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறு வயதுல வந்து பெருசா வந்து நா வெளிய எல்லா போனது கெடையாது அதுவு வந்து ஒரு அப்பா அம்மா கூட வந்து நா போனது அப்டின்னா ஒரு ஆறா வகுப்பு ஏழா வகுப்பு அதோட மட்டுதா அப்பற ஒரு ஒன்பதா வகுப் இப்ப எல்லா நம்ப வந்ததுக்கு அப்பற வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கே வந்த நேர சரியா இருக்கு நம்ம வளர்ந்துவோ செய்வோ நமக்கு வந்து வெளியே போறக்கு டைம் இருக்காது அது மாறினே சொல்லலா அப்டி வந்து இருக் இருக்க சூழ்நிலயில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்பற நாங்க காலேஜ் படிச்சோ காலேஜ் படிச்சுட்டு வேலைக்கு போனோ அதுக்கப்பற திரு ஆஹ் இன்னொரு ஹையர் டிகிரி வந்து பண்ணானே இதுலயே வாழ்க்கை தெரியா போயிருச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திருமணம்னு ஒரு கமிட்மெண்ட் வந்து வந்தது இப்ப வந்து எனக்கு சமீபத்துலதா வந்துட்டு பிப்ரவரி சமயத்துல எனக்கு வந்து திருமணமாச்சு திருமணத்துக்கு அப்புற வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பெற்றோர்கள் பாத்து நிச்சயிக் ப்பட்ட ஒரு கல்யாணந்தா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட கணவர் வந்து பாத்தீங்கன்னா நெறைய எடத்துக்கு போயி எக்ஸ்போ பண்ற ஒரு ஆள் ஒரு ஞாயிற்று கிழமை லீவு கிடச்சா கூட வீட்ல சும்மா இருக்க மாட்டாரு வெளிய போயிருவாரு அந்த மாறி இருக்க கூடிய சமயத்துல போனா எனக்கு திருமணம் இப்போதா சமீபத்துல ஆச்சுன்னாலு இந்த மூன்று நான்கு மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க நல்லா நறைய எடம் சுத்தி பாத்துட்டோ நாங்க சுத்தி பாக்காத எடமே கெடையாது அந்த அளவுக்கு நாங்க ஊர் விட்டு ஊர் போகறதாகட்டு அந்த மாறி இருசக்கர வாகனத்திலயே போவோ நாங்க பெருசா ஒண்ணு ஏன்னா நாங்க இருவர் தானே இருவருங்கிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெருசா ஒண்ணும் செலவு இருக்காது இருசக்கர வாகனமே எங்களுக்கு போதுமானதா இருக்கும் அவரு வந்து ஒரு வாகனம் வச்சிருக்காரு இரு சக்கர வாகனம் அதுலயே நாங்க போய்குவோ ம் இங்க இருந்து நாங்க கெளம்பும் போது வந்து பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற ஊர்ல இருந்து டேங் வந்து ஃபில் பண்ணிக்குவோ அவரு அஞ்சு லிட்ரு போட்டு டேங் ஃபில் பண்ணிருவாரு ஃபில் பண்ணிட்டு நாங்க இருந்து கெளம்புவோ எங்களுக்கு பெருசா துணிமணியு தேவைபடாது ஏன்னா நம்போ நா சனிக்கிழமையு கெளம்புவோ ஞாயிற்றுக்கிழமை போய் அங்க வந்து தங்குவோ அதுக்கப்றோ திருப்பி வந்துருவோ அந்த மாறி சூழ்நிலையில ரெண்டு பேத்துக்கு ஒவ்வொரு செட்டு துணியே வந்து போதுமானதா இருந்தது அந்த மாறி சமயத்துல சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு கெளம்பி போய்ருவோ பெருசா எங்களுக்கு உணவும் வந்து தேவப்படாது அந்த மாறி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா போற வழியில வந்து ஹோட்டல்லயோ இல்ல வந்து டீ குடிக்கணு அப்டின்னு தோணுச்சுன்னா அந்த மாறி‌ இதுலயு வந்து நாங்க டீ குடிச்சுட்டு அப்டியே போய்ருவோ நாங்க முக்கியமா வந்துட்டு போக்கஸ் பண்ணி போற இடங்கள் அப்டின்னு வந்து பாத் தீங்கன்னா மலைப்பிரதேசம் அந்த மாறி இடங்களுக்கு தா வந்துட்டு நாங்க போவோ அந்த எடந்தா ரெண்டு பேத்துக்குமே வந்து ரொம்ப புடிக்கும் நாங்க வந்து ஏற்கனவே அதுக்கு அந்த எடத்துக்கு வந்து போயிருந்தாலுமே வந்துட்டு நாங்க மீண்டும் மீண்டும் வந்து போவோ இப்ப நாங்க இருக்கக்கூடிய எடத்துல இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலைப் பிரதே சம் இருக்கு நல்ல ஒரு பிரபலமான மலை பிரதேசம் தா இப்ப வந்து வெயில் காலத்துல அப்படின்னா டூரிஸ்டுங்க வந்து நெறைய பேர் வந்து அங்க வருவாங்க அந்த மாறி இருக்கும் போது சேரின்னு சொல்ட்டு அங்க நாங்க எத்தனை வாட்டி போயிருந்தாலு சேரி எங்க அனிமூனுக்கும் போயிருந்தோ அ இப்பவு வந்துட்டு சமீபத்து ல ஒரு சண்டை வந்தாலும் சேரி அவருக்கு வந்து தெரியு சமாதானப்படுத்தணு அப்டின்னா வெளியதா கூட்டிட்டு போணு அப்டின்னு அந்த மாறி நாங்க வந்து சுத்தாத எடமே கிடையாது ஐந்து மணி நேரம் ஆனாலுமே வந்துட்டு நாங்க இருசக்கர வாகனத்துல வந்து தொடர்ந்து போவோ அ ஒரே ஒரு இடத்துக்கு வந்து நாங்க போனோ சமீபத்துல சென்ற மா தம் போனோ அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருந்து ஐந்து மணி நேரம் இன்னொரு ஊர் அது இன்னொரு ஒரு ஸ்டேட்டு அங்க வந்து போம்போது பாத்தீங்கன்னா ஐந்து மணி நேரம் சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நா வந்து சொல்லும் போது ஐந்து மணி நேரம் எப் பிடி நீ வந்து வண்டில உட்கார உனக்கு பேக் பெயின் வரலயான்னுதா கேட்டாங்க அது எதுக்கு வருது நம்ம புடிச்சவங்களோட போம்போது பேசிட்டு போவோ அங்கங்க நின்னுட்டு அ டீ சாப்ட்டு அந்த மாதிரி போவோ அந்த மாறி போம்போது நாங்க நறைய மெமரிஸ்சு அந்த மாறி நாங்க போற வழியில வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் காட்டு பகுதிக்குள்ள தா போனோ இப்ப காட்டுப்பகுதியில போம் போது பாத்தீங்கன்னா யானைகள் கூட்டம் பாத்தோ அது மட்டு இல்லாம மேல ஏற ஏற வந்து மயிலு கீரி எல்லா வகையான இதுமே பாத்தோ காட்டுக்குள்ள அப்ப வந்து காடு அங்க போயி அ மறுபடியு ரிட்டன் வரம்போது வந்து பாத்தீங்கன்னா பெரிய யானை கூட்டம் வந்து பாத் ப்போ அங்க வந்து எப்டின்னா பயணிகள் வந்து போயிட்டு ரிட்டன் வரவங்கெல்லா யானைய பாத்தாங்க அப்டின்னா கீழ யானையிருக்கு பாத்துப்போங்க அப்டின்னு சொல்லி நம்மள சொல்லிருவாங்க கார்ல வரவங்க ஆகட்டும் டூவீலர்ல வரவங்கட்டும் அந்த மாறி நம்மள சொல்லிருவாங்க சோ அப்ப வந்து நம்ம சேரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்னு பார்த்து பொறுமையா போகும் அந்தமாதிரி அனுபவங்கள் வந்து நிறைய கிடைச்சுது இப்போ ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்க வீடு பக்கத்தில இருக்க நூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு மூணுமணி நேரம் டிராவல் இங்க இருந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழம என்னோட கணவருக்கு வந்து வேலையை முடிஞ்சுருது ஞாயித்துக்கிழம விடுமுறை சேரி சனிக்கிழம நைட்டு வந்து ஞாயிற்றுக்கிழம இந்த மாறி கூட்டிட்டு போறோன்னு சொல்லிருந்தாரு சனிக்கிழம நைட்டு வந்தாரு வந்தவுடனே கையோட கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் ஃபர்தர் போயுட்டோம் விடிய விடிய நாங்க வந்துட்டு அந்த காட்டு பகுதிகுள்ள வந்துட்டு நாங்க போனோம் ஒரு பதினொன்ற மணி அப்படி ப்டிங்கும் போது அந்த மலையை வந்து நாங்க சேந்து அடைஞ்சோம் அது வரைக்குமே போயிட்டு தான் இருந்தோம் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது ஆனா நிறையா நான்கு சக்கர வாகனங்கள் வந்து போயிட்டு இருந்தனால அது எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருந்தது மத்தபடி யாருமே ஆமா மத்தபடி யாருமே வந்து டூ வீலர்ல வந்து வரல எல்லாருமே போர் வீலர் அந்த மாறிதான் வந்தாங்க விடிய விடிய போம்போது நடுவுல வந்துட்டு அதுநல்ல பிரச் டீக்குனு பிரசித்தி பெற்ற ஒரு மலை இமய. சோ அதுனால போம்போது டீ குடிச்சிட்டு நாங்க வந்து போன அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா லீவ் சமயம் அப்புடிங்கறதுனால எங்களுக்கு ஸ்டே மட்டும் கொஞ்சம் கிடைக்குறதுல சிரமமா இருந்தது மத்தபடி வந்து அங்க கொஞ்சம் உறவினர் எங்களுக்கு இருக்குறதுனால அவங்களோட அவங்கள எல்லாம் பாத்துட்டு நாங்க வரும் போது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம்ங்கும்போது எங்க வீட்டுக்கு வந்த சேர்ந்துடுட்டோம் அது ஒரு நல்ல அனுபவமா இருந்தது தோழரே
ஓகே ஓகே நீங்க சொன்ன அளவு நான் அவ்வளவ எல்லாம் சுத்தினது இல்ல ஜஸ்ட் வந்து நான் நான் இப்போதான் இப்போ டிகிரி முடிச்சிருக்கேன் ஆனா டிகிரி பண்ணிட்டு இருக்கேன் சொல்ல போனா இன்னும் ரெண்டு செம் வேற இருக்கு அது இல்லாம சமீபத்துல வந்து போனது வந்து ஒரு சுற்றுலா பொருளுகாட்சி மாறி ஒரு இடம் அது வந்து மிருகங்கள்லாம் அதிகமா இருக்கிற இடம் அந்த இடம் போம்போது ரொம்ப பிரமிப்பாவும் ரம்மியமாவும் இருந்தது ஏன்னா நம்ம வந்து தொலைபேசியில பாகறும் போதும் நேர்ல பாக்கும் போதும் இந்த மிருகங்கள் எல்லாம் ரொம்ப எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு ரியாலிட்டியா இருக்கும் அதிகமா அது என்னென்ன பண்ணுது ஆ அதெல்லாம் என்னன்ன பண்ணுது எப்படி இருக்குது இப்படிெல்லாம் மிருகங்க இருக்குமா இப்படியெல்லாம் கடவுள் படைத்தி இருக்காரா நம்மளுக்கு தெரியாது அப்படி இருந்தது அது அதுக்கு அதோட செய்ய ஒரு செயர்கற்கையா இருக்கட்டும் அ சாப்பிடும் சாப்பிட சாப் பாடாக இரு கட்டும் அதன் நிறம் ரகம் அது எல்லாமே புதுசா இருந்தது பாக்க அதுவும் மிகவும் நன்றாக இருந்தது அந்த மாதிரி பெருசா நா அதுதான் பெருசா ஒண்ணும் நாங்க சுத்தினது இல்ல
ம் கண்டிப்பா தோழரே இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்ப கிடச்சது அப்படின்னா பஃயூச்சர்ல நீங்க வந்து உங்க துணையோட போனீங்கன்னா சூப்பரா இருக்கும் அதோட ஒரு ஃபீலிங்கே வந்து தனி ஏன்னா வந்து நீங்க இருவருன்னு போகும் போது அதுல நிறைய மெமரிஸ் வந்து நீங்க இப்பவே சேகரிச்சிக்கலாம்
ஆமா ஆமா அது என்னமோ உண்ம தான் நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி நீங்க போனது வந்து இதுவும் ரொம்ப மனதுக்கு நல்லா இருக்கும் சொல்ல போனா எவ்வளவு நேரம் வேனா போயிட்டே இருக்கலாம் கூட யாராவது பேசுறதுக் ஆள் இருந்தால் நம்ம போவறது வழி தெரியாது எவ்வளவு தூரம் போனாலும் நம்மளுக்கு டைம் போவறதும் தெரியாது பேசிக்க கொண்டே போகலாம் அதுவும் நல்லா இருக்கும் சொல்ல போனா
கண்டிப்பா கண்டிப்பா தோழரே அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அங்கங்க நம்ம சொந்த வாகனத்துல போறோ அப்படிங்கம்போது நமக்கு முடியலன்னா கூட அங்கங்க ஒரத்துல நீப்பாட்டியோ ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து பாத் ங்கன்னா நெறய வசதிகள் வந்து வந்துருச்சு ரெஸ்ட் ரூம் ஆகட்டு இல்ல வந்து அங்கேய நம்ம கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுத்துட்டு போறதா இருந்தா எல்லாமே பண்ணிக்கலா அந்த மாதிரி நம் வந்து ரஸ்ட் ரூ யூ பண்ணிக்கிறதோ ரெஸ் எடுத்துட்டு போறதோ அ மாரி இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவ இரு கும் நமக்குஷப்பட்ட நேரத்தில நம் ரெட்எடு ரெஸ்ட் எடுத்து போய்க்கலா
ரெஸ்ட் எடுதாமா ஏதா நம்ம சொந்த வாங்கணன்றதுனால நம்மள யாரு கேக்க போறது இல்ல அதனால நம்ம செய் நம்ம செய்ய வேண்டியத நம்ம செஞ்சுட்டு பொறுமையாவே போலா நம்மளுக்கு தேவையானது கொஞ்சமாது எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு பெருசா ஒண்ணு தேவைப்படாது அதனால நம்ம ஜாலியாக சுத்தனு அது ஒரு என்ஜாய்மெண்டா நல்லாருக்கு இந்த மாரி அட்வெஞ்சர்ஸ் எல்லாம் சொல்ல போன அட்வெஞ்சர்ஸ் ரொம்ப புடிக்கு அ
கண்டிப்பா தோழறே ஏன்னா வந்துட்டு என்னோட கணவரு பாத்தா அப்படிதா அட்வெஞ்சர் நெறைந்த ஆளு அதனாலயே வந்து ஒரு த்ருல்லுக்காகவே வந்துட்டு இரவு நேரத்துல நாங்க வந்து மழையே அ அந்த மாரி போறது அது எல்லாமே வந்து நடக்கு அ அதுலயு வந்து பாத்தீங்கன்னா இப் இப்ப நாங்க சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு வந்து போனோ அப்ப வந்து அம்மாவு கூட வராங்க அப்டின்னு சொல்லி ட்டு நாங்க வந்துட்டு கார் வந்து அப்ப புக் பண்ணி கார்ல போனோ இவரு தா ஓட்டிட்டு வந்தாரு இவர் எல்லா கண ரக வாகனமே ஓட்டுவாரு அப்பற சேரி நானு அவரு பக்கத்து நா உக்காந்துட்ருந்தே பின்னாடி எங்க என்னோட அம்மா வந்து உக்காந்துருதாங்க நாங்க மூணு பேர்தா போனது கரெக்ட்டா அந்த மலை பிரதேச வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரோ அ எங்க ஊர்ல இருந்து நாங்க கெளம்பனது நைட் ஒரு பதினோரு மணி சிவர அதே மாதிரி ஒரு வேலைய முடிச்சுட்டு வந்தாரு கையோட கெளம்பிட்டோ அப்ப வந்து பாத்தீங்க எட் டு மணி நேரங்கும் போது விடிய போம்போது கரெக்டா அது மலைய ஏறத நாங்க ஸ்டார்ட் பண்றோ இப்ப திடர்னு ஒரு மான் நல்ல பெரிய மானு புளி மானுல்ல நல்லா ஒரு பெரிய காட்டு மானு அப்ப வ வந்து எங்கம்மா பக்கத்துல வந்து நின்றுட்ருந்தது எங்கம்மா காருக்குள்ள தா இருந்தாங்க எங்க அம்மா திடீர் அப்பாவு பயந்துட்டாங்க பயந்து கத்திட்டாங்க அப்ப வந்துட்டு எனக்கு என்னோட கணவருக்கு இது ஆச்சரியமாவே இல்ல ஏன்னா நாங்க பலவாட்டி பாத்துட்டோ இந்த மாரி மான் புள்ளி மானு
ம்
ஆனா எல்லாருக்குமே நா பாத்துட்டோ அதனால இது எங்களுக்கு புதுசா இல்ல ஆனா எங்க அம்மாக்கு புதுசா பாக்கவு ஆமா புதுசா புசா பாக்கவு அவங்க வந்துட்டு பயந்து கத்திட்டாங்க அது ஒரு நல்லா அனுபவமா இருந்தது
ஆ அப்படிங்களா நா பெருசா வந்து இந்த மாரி கா காட்டுக்கு போனதில்ல நீங்க சொல்ற மாரி இதுவு நல்லாருக்கு ஆனா சான்ஸ் கிடச்சதுனா கண்டிப் ப்பா போகலா மற்றபடி எதுவு காற்றுக்கெல்லா பெரிய பெரிய டூரிஸ்ட்டு்கல்லா போறது இன்னு எப்படின்னு தா நா இன்னு வளரவே இல்ல சொல்லப்போனா ரன்னும் பதினெட்டு ஆ அவ்ளதா இப்போதுதா நா பள்ளி பருவத்தை முடித்து டிகிரியே எடுக்க போகிறே அதனால பெருசா ஒன்னும் நம்ம சுத்தனதில்ல சுத்துனா ஏதோ நண்பர்களோட நண்பர்களோட சிற்று சிறு சிறு இடத்துக்கு போயி சாப்பிடுவது சிற்றுணவு அந்த மாரி தான் வேற ஒன்றும் இல்லை ஸ்பெஷலாக சொல்லுவது
வாய்ப்பு கெடைச்சா நீங்க போங்க தோழரே சேரிங்களா சேரிங்க தோழரே நமக்கு குடுக்கப்பட்ட நேரமு முடிஞ்சிருச்சு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடை சா தொடரலா தோழரே சரிங்களா நன்றிங்க நன்றிங்க தோழரே